ஓ
கேக்குதுங்ளாமா
ஆ கேக்குதுமா ம் காலில்யே எல்லா வேலையு முடிச்சிட்டியாமா
ஆ உன்னு கொஞ்சோ இருக்குங்மா உன்னு பாப்பா எந்திரிக்கல தூங்கிட்ருக்கா ஆ இன்னு கொஞ்ச நேர ஆகு மா அவ எந்திரிக்க
ஆ சேரி சேரிம்மா நா இன்னு குளிக்கலமா குளிக்கணு ம்
சரி சரிங்மா
நோ எ வீட்டுக்காரர் இப்பதா திருத்தணி கெளம்புனாரா அதனால சரியா அவங்க கொஞ்ச தூர போனதுக்கப் மா குளிக்லா எதுக்கு ஒடனே குளிக்கணு அப்டின் சொல்லிட்டு ம்
செரி செரிங்னா
என்னையு கூப்டாங்க அடுத்த வாரோ திருப்பதி போற ப்ளான் இருக்கு என்னால முட் முடியாது இப்பதா திருவண்ணாமலை கிரிவல சுத்திட்டு வந்தோ அ மறுப்டியு மறுப் டியு டிரவல்லன்னா முடிலப்பா நா நீ போயிட்டு வா அம்மா அப்பா கூட தா போயிர்க்கார் து ஆமா ஆமா ம் ஆ என்ன மா டிஃபனு
இது இன்னைக்கு காலையில தோசமா மதியான
ஆ சேரி சேரி தோசைக்கு என்ன பண்ணுவமா
தோசைக்கு வந்து சட்னி இது ம் தக்காளி சட்னி செஞ்சேங்மா
ஆ செரிமா ம் இல்ல இருக்கற நீங்க ரெண்டு பேரு பாப்பாவ சின்னது அ ஒரேடியா செஞ் சில்லால்ல ம்
இன்னிக்கு இது கெழங்கு தோச சுட்டேங்கமா அதனாலதா
அப்டின்னா
கெழங்கு
ஹலோ கெ அதாம்மா கெழங்கு தோச அப்டின்னா என்னென்ன போடுவீங்க
அ அ மரவள்ளி கெழங்கு அப்டி சொல்லுவாங்குல மக்குச்சி கெழங்கு மரவள்ளிக்கெழங்குன்னு
ஆ
கேக்குதாங்ம்மா
அது என்ன பண்றது எனக் புரில கேக்குது கேக்குது அது எ எப்பிடி செய்யறதூன்னு
குச் அந் த கெழங்க வந்து தோல் எடுத்துட் ட்டு நல்லா க கழுவீர்ணுமா குட் குட்டியா கட் பண்ணி மிக் ஸி ஜார்ல போட்டு ஒரு ரெண்டு வர மொளகா கொஞ்சுமா சீலகொ பூண்டுலா க ஆஹா ஆ வேக வ க்கலா தேவல்லம்மா அப்டியே அரச்சு எடுத்துர்ணு நார்ம்லா லி மாவுளா இருக்கு இல்லைங்ம்மா அதுல மிக்ஸ் பண்ணி நார்மலா எப்பயு தோச ஊத்துற மாரி ஊத்திக்லாங்மா
அப்டியா தெரில எனக்கு அதுக்குதா கேக்குற நானு
ஓ சேரி சேரிங்ம்மா நல்லா இருக்கு நார்மல் தோசய விட இது நல்லா இரு க்கு
ம்ஹும் கழங்கு அப்டினா எனக்கு என்ன கழங்குன் தெரில எனக்கு
கெழங்கில்லாம உன்னொரு கெழங் வேக வச்சு சாப்புற மாரி குச்சி கெழங்கு இல்னா இந்த கெழங்குன் சொல்வாங்க ம் மரவள்ளிகெழங்கு இல்னா ஆ
செவப்பு தோல் இருக்கூல
செவப்பு தோல் வந்து அது வந்து ஸ்வீட் கெழங்கு அந்த இது சக்கரவல்லி கெழங்குன் சொல்லு உன்னோன்னு அது இல்லாம் உன்னோன்னு
ஆமா
எடைல கூட நரம்பு மாரி போவுலைங்மா
ஆ அது வந்து வேக வச்சாதானேமா அது ஒரு மாரி இப்போ அது மேல போ ட்டு கழ்ட்டுனூல அந்த ஆ சேரி சேரிமா ம்
ம் அது வந்து தோல்லா எடுத்துட்டு அரச்சு இந்த மாவோட ஆ சொல்லுங்கமா
ஆ சொல்லுங்மா கேக்குதா ஆ கேக்குதுமா சொல்லு சொல்லுமா
கேக்குதுங்மா தோல எடுத்து இருக்குறதுக்கு பதிலா நல்லா அரச்சு அ கொஞ்சமா சீரகோ ஒரு பல்லு பூண்டு அதுக்கப்றோ ரெண்டு வர மொளகா அந்த மாரி போட்டு அரச்சு நார்மல்
மாவுல ஊத்திக்கணு ஆ அட மாரி அடைலவு அடைல்யு இப்டிதாமா செய்றோல அட ஊத் செய்றோ இல்லையா
ஆமங்மா
ஆ ஆ அடைக்கு இப்டிதா செய்றோ ஆனா ம் ஆனா புதுசா கேக்குற கழங்கள்லா அரச்சு ஊத்தறது வந்து எனக்கு புதுசா இருக்கு நான் எப்பய்மே கேள்விப்பட் டதே இல்ல
நல்லா இருக்குங்மா டேஸ்ட்டு நல்லா இருக்கு நாரு நம்ம நா நாருக்கு
ம் இந்த தடவ செஞ்சு பாக்குறம்மா
ஆ செஞ்சு பாருங்க நீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமா செஞ்சு பாருங்க அதிகமா செய்யாம கொஞ்சமா செஞ்சு பாருங்க மற்ப்டியு புடிச்சிருந்ததுன்னா அடுத்த டைம் செஞ்சு பாருங்கம்மா
ம் சேரிமா நா புதுசா வந்து பரு த்தி பாலு அப்புடீன்ட்டு கேள்விப்பட்டம்மா பருத்தி பாலுன்னா இப்ப எ ல்லா அதுக்குன் தனியா எதாவ்து கொட்ட இருக்கா இல்ல எல்லாம் பஞ்சு கொட்டையுமே பருத்தி க்கி அந்த
நார்மலா பருத்தியில அந்த கொட்ட எடுப்பாங்கல்லமா நார்மல் பஞ்சுல அந்த கொட்ட எடுப்பாங்கள அந்த வெத தாங்கம்மா அத
ஆ இல்லமா அது எப்பிடி அது ஊற வெச்சா அந்தளவுக் ஊறிடுமா அது
ஆ நானு ட்ரை பண்ணுன் நெனச்செங்கமா அது உன்னு பண்ணல அந்த சைடு எதாவ்து பருத்தி அந்த மாரி எதாவது தோட்டத்துல போட்டுருப்பாங்கல்ல அந்த மாரி கெடச்சுதுனா பாருங்க இல்ல நாட்டு மருந்து கடையிலியே கெடைக்குதுன் சொல்றாங்க
ஆமாம்மா நானு இந்த இதுல எல்லா பாத்தேம்மா ஆப்ஸ்ல எல்லா வாங்கலான் பாத் தா அதிகமான வெலயாருக்கு எனக்கு இத்தன் நாளா தெரியாம நம்ப பஞ்சுல கொட்ட எடுத்து வீசி போட்டுட்ருந்தோ நாங்
அய்யி நானு பாப்பா பொறந்த புதுசுல செரி அது குடிக்கலா அப்டின் நெனச்சே ஏனா அது பாலு இன்க்ரீஸ் பண்ணுமாங்மா
அப்படிங்ளா நானு நா வந்து ஒரு வெப் சீரியஸ் பாத்துட்ருக்கேமா ஹாட் ஸ்டார்ல வந்து ரிசாட் அப்டினு வந்ததா அதுல வந்து ஆ அந்த பைய வந்து அதிகமா சொல்லிட்டே இரு க்கா பருத்தி பால் குடிக்கிறீங்களா பருத்தி பால் குடிக்கிறீங்ளா அப்டின் சொல்ட்டு என் ன இது பருத்தி பால் அப்புடின் போய் இப்ப நா யூடியூப்ல போட்டு பாத் தா பஞ்சிப்பா ஆ எனக்கு அது தெரிலமா இத்தன் நாளா நாங்க அந்த கொட்டிய வீசிட்டு தா இந்தோ இப்ப அது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தா இப்ப தேடிட்ருக் கே பரு ஆ அந்த கொட்டையே கெடைக்க மாட்டேன்து பஞ்சு
அதாங்மா
ம் நா சொல்லி வெக்கணு யாருக்காவ்து அது அ இப்ப கொட்டை எடுத்து வெச்சா எத்தன் நாளாவ்து அது கெடாம இருக்குல யாரா அந்த கொட் டைய குடுங்டா சாமி அப்பிடின் கேட்டுட்ருக்கே
அது ரொம்ப ஒடம்புக்கு ஹெல்துங்றாங்க ஆனா அதிகமா குடிக் கூடாது அளவா தா குடி க்கணுன் சொல்லுவாங்க அப்பற தேங்கா பால் ருக்கு இல்லைங்மா அது குடிச்சா வாரத்துக் ஒன்ஸ் குடிச்சா இதயத்துக்கு நல்லது வைத்து புண்ணு வாய் புண்லா செரியாகு ம் நார்மலா தேங்கா பால் எடுத் கம்மிங்மா நார் அந்த நார்மலா தேங்காவ திருவி அந்த பால் எடுத்து வெச்சிர்ணுங்மா
ஆ ஆமா
இப்போ ஒரு கப்பு தேங்கா பால்னா ரெண்டு கப்பு நார்மல் சாதா பால் எடுத் கனுங்மா
அப்படியா
ஆ ஆ ஃபஸ்ட்டு நாறு சாதாப்பால மாட்டுப்பால வந்து ஃபஸ்ட்டு கா நல்லா காய்ச்சி எடுத்துக்கணு அந்த பொங்கி வரு இல்லைங்மா எடுத்துட்டு இந்த தேங்க பால் எடுத்து வச்சிருக்கிறது இந்த காய்ச்சி வச்சிருக்க பாலு மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு சக் க்கர அப்புடியே மிக்ஸ் பண்ணி அடுப்புல எடுத்து வச்சிருணுங்மா
ஆஹ் செரிம்மா
த்திற ஒரு கொஞ்ச நேர கழிச்சு அந்த பொங்கி வர்ற நேரத்துல இல்லன்னா அந்த சர்க்கரயெல்லா கரஞ்சதுக் கப் ப்றோ ஏலக்கா இருக்கு இல்லைங்மா ஏலக்காவ நுனிக்கி போட்டு அத பொங்கி வந்துரு ஆஃப் பண்ணோணே அது குடிச்சு உன்னு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்மா
ஆ இல்ல மா எல்லாமே ட்ரை பண்ணணு நானு அய்யந் தேடிட்டு இருக்கே நா அந்த ரிசார்ட் பாக்கறதே அது ஃபுல்லா குக்கிங் அ ரிசார்ட் தான அது நா வந்து அப் இது மாறி டெய்லி யோ அட்லீஸ்ட் ஒரு எபிசோட்லாவது ஒரு ஒரு சமையல் பத்தி சொல்லி தருவாங்க அப்டினு தா நா பாத்துட்டு இருக்கே அவுங்க ஏதோ சொல்லவே மாட்டேன்றாங்க ரெசிபியே எதும் சொல்ல மாட்டேன்றாங்க ம் ஏ ஐய்யி ஆ சொல்லுங்மா
நா மூணு வாரமா பாக்கல நானு பாத்துட்டுருந்தே இப்ப மூணு வாரமா பாக்ல
அப்டியா நா இப்போ நா பேங்களூர் போனதால ரெண்டு வாரமா பாக்கல நேத்து தா மறுபடியு ஸ்டார்ட் பண்ணே
சேரி சேரிங் மா
ம் பாலே நா அதுக்காண்டித பாத்துட்டுருக்கே அவுங்க இப்ப ம் கிச்சனு குக்கிங்கு இதுதா மெயினா இருக்குதுனா கண்டிப்பா ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு ரெசிபி ரிசார்ட் ரெஸ் பி சொல்லுவாங்க பாப்போ அப்புடினு அவுங்க பாத்தா எதுமே சொல்ல மாட் ட்றுந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் வந்தது பாத்தீங்களா ராணி வாணியோ வாணி ராணியோ அப்புடின்ட்டு ராதி கா சீரியல் வந்துட்டு இருந்தது அவுங்க வந்து அ ஆ ராதிகா வந்து எப்பயுமே மருத்துவ இது ஆயுர்வேதிக்து ஏதோ ஒரு குறிப்பு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த சீரியல் ஃபுல்லாவுமே
ஓ
இப்போ வயித்து வலியே வந்ததுனா என்ன பண்ணணு இது பண்ணி போடுங்க அப்புடின் சொல்ட்டு அந்த மாரி மருத்துவ இதுது வந்து வாணிராணில வந்து அந்த அம்மா அதிகமா சொல்லிருப்பாங்க ராதி க அந்த மாரி இப்ப ஒரு சீரீஸ் வருது என ஏ அப்புடினா இப்ப ஹார்ட்பீட்ல அவுங்க வந்து அ ஹார்ட்பீட் சீசன் பாக்கு போது அப்புடிதா இருந்தது அவுங்க ஃபுல்லா டாக்டர்சு ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லுவாங் அவுங்க ஆனா அது நம்மளுக்கு புரியாது ஆனா ஓரளவுக்கு எது எது ஏ எது வந்தா இப்ப ஒரு கால்வலி எந்த எந்த எடத்துல வலி வந்தா எது அதுக்கான ட்ரீட் மென்ட் என்ன தருவாங்க அந்த மாரியெல்ல எஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்க இதையு நா அப்புடித நெனச்சே ரிசார்ட் பாக்குறது நா பாதி அதுனாலத பாத்துட்டுருக்கே பாத்தா எதுமே சொல்லவே மாட்
எதுமே சொல்ல மாட்டேகிறாங்க இந்த ஹார்ட்பீட் த்ரீ எப்ப வருதுன் தெரியலே உ ஜூன்னு போட்ருக்காங்க எப்பேன்னு தெரியேல
அத அதா எல்லாரு அதுக்காகத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாரி இப்ப போலீஸ் போலீஸ் பாத்தீங்கன்னா அதுவு நல்லா இருக்கு வெப் சீரிஸ்சு அதுவு ஹாட் ஸ்டார்ல தா அது வந்து ஒரு ஒரு கேஸ் பா எப்டி சால்வ் பண்றது அவுங்க எ எப்டி யோசிச்சு எப்டி சால்வ் பண்றாங்க ஆ அந்த மாரி இருக்கு நம்பளுக்கு யாரா இருக்கு ஆ நம்பளு அவுங்க கண்டுபுடிக்கிறதுக்கு முன்னாடி நம்பளு கெஸ் பண்ண முடியு
ஆமா
அந்த மாரி இருக்கு அ நா இது மூணு மட்டுந்தா பாத்துட்டு வந்தே ஹார்ட்பீட் டு போலீஸ் போலீஸு அதுக்கப்பறமா அ ம் ரிசார்ட்டு இன்னு உப்பு புளி கார வந்து அது நார்மலா அது அ காமெடிக்காக இருந்தது அது உ அது பாத்திருக்கியாமா
அது ஃபஸ்ட்டு எபிசோடே என்னமோ தாங்கம்மா பாத்தே அதுக்கப்றோ பாக்ல அப்டியே விட்டுட்டேங்கம்மா இப்ப ப்ரதர் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லி வந்திருக்கு நா சேரி அதுலெல்லா செரி நல்லாருக்கு அப்டின் சொல்லி பாத்தா அவங்கெ அவிங்க அப்பாவுக்கு ரெண்டாவ்து ஒய்ஃப் பு அந்த மாரி
நானு அத் து பாத்துட்டுதாமா இருந்தே இப்போ ஒரு அதா எல்லாமே ரெண்டு வாரமா பிரேக் விழுந்துருக்கு ஆ ப்ரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் உ அதுக்கப்பறமா கசின்ஸ்சின்னு மலையாள சீீரிஸ் ஒன்னு போயிட்ருக்கு ஆ அதுவு நல்லாருக் கு
செரி செரிங்மா
கசின்ஸு கல்யாண அப்டின் சொல்லிட்டு அது ஒரு சீரீஸ் போய்கிட்ருக்கு அதுவு நல்லா இருக்கு ஆ ஏ டைம் இருக்க மாட்டின்துமா பாக்கதா எல்லாமே நெறையா இருக்கு இந்த இது நாடக சினிமா இத விட
ஓ
ஆ ஹாட் ஸ்டார்ல நா ஓரளவுக்கு ஓகே தா ஆ அதுக்கப்பறமா தெலுங்குல ஒரு சீரீஸ் போயிட்ருக்கு ஆ அதுவு நல்லாருக்கு பேச்ச பேக் பெஞ்ச்சர்ஸோ என்னமோ அது அதுவு நல்லாருக்கு ஆ எதோ ஒரு வேல பண்ணிட்டோ இல்ல சமையல் பண்ணிட்டோ நம்ம வந்து அத பாத்துட்டே இருக்கலா
ம் ம் அம்மா உங்களுக்கு ரெசிபி வேணும்னா யூடியூப் சேனல்ல இந்த மெட்ராஸ் சமையல்னு ஒரு சேனல் இருக்கு
ஆ நான இத ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேமா
அதுக்கப்பற உன்னொன்னு வந்து ஸ்பைசி சமையல்னு ஒருத்திங்க போடுவாங்க
அப்டிங்ளா
அதுவு நல்லா இருக்கு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா அவங்கெளு போடுவாங்க அப்பற ஒரு அண்ணா வந்து ஏ பி கிச்சன் அப்டின் சொல்லிட்டு ஒரு பைய ஒரு அண்ணா போடுவாங்க அதுவு நல்லா இருக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்ட இந்த மாரிலா நெறையா போடுவாங்க
ஓ செரி செரிம்மா நாயி நா ஃபேஸ்புக்ல பாத்தேம்மா ஃபேஸ்புக்லயு நெறையா போடு றாங்ளா எனக்கு யூட்யூப்ல வந்து லாங் வீடியோ போட்றாங்க ஷார்ட்டா போட்ட தா நம்மளால பாக் க்க முடியுது யூட்யூப்
இல்லங்ம்மா சாட்ஸுலதா அந்த அக்காவு போடுவாங்க
ம்
சாட்ஸுல தா போடுவாங்க அந்த ஏ பி கிச்சன் அவிங்களு சாட்ஸுல தா போடுவாங்க
அப்டிங்ளா ட்ரை பண்ணணுமா எதாவ்து ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸு நம்ம வர்லயு நம்ம